அக்கா சொல், என்ன பண்றேன்கா தம்பி தூங்கிட்டு இருக்கங்க்கா, நா சும்மாதா உட்கான்ட்ருக்கேன்கா. ம் நீங்க என்ன பண்றீங்க்கா
ன்றது
சேரி சேரிங்க்கா லெசன் ப்ளான்லா ப்ரிப்பேர் பன்டிங்களா
ஹம் ஆ அந்த நோட்டு எல்லா கொஞ்சோ பிரிப் ப்பர் பண்ட்டு போனே பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குதுன்னு நெனைக்கிறேன்டா கொஞ்சம் இல்லையா சரி ஓகே ஆ சரி சரி ஓகேடா ஓகே ஆ, ஆ.
அப்புறோங்க்கா
அப்புறோ நீதா சொல்லுணு
ந என்ன சொல்றதுங்க்கா நீங்க சொன்னீங்கன்னா செரிங்க்கா.
நாலா டே வை பிளானரு. அது ஆம் ம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக் கு ஒன்னும் ப்ராப் ளம் இல்ல அப்டின்டாங்க சரி ஓகே அடுத்த சாப்டருக்கு எழுதிட்டு வரீங்களா. அப்டினாங்க அப்புறம் இல்ல நா ரெண்டு நாள் ஊருக்கு போகணு. அ இந்த ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு நா பிரிப்பேர் பண்ணி தரே அப்டின்னு சொல்லிட்டு வந்ட்டே. ம், ம் அம்மாக்கு பரவாலயாடா ட்ரீட்மென்ட் போனது.
போயிட்டு வந்தாங்க்கா. அந்த த்ரோட் பெயின் மட்டும் முன்னாடி லைட்டா அழுந்துற மாரி இருக்குனு சொன்னாங்க்கா. ம் ஆம
மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுமாமாங்க்கா.
மத்தபடி தி ப்ராப்ளம் இல்லன்னு சொல்ட்டே இப்ப கொஞ்சோ சாப்பாடு நல்லா சாப்ட்றாங்
உம் பிரச்சனயில்ல அப்போ கொஞ்சோம் ஹெல்த்து கவர் ஆயிருச்சு ஓ சக்தி வந்துட்டுடிருக்காங்களா அந்த ஷாப்புகேவா ஓகே கவி
பண்ணுங்கா ஆனால் ஆமாகா போர் அடிக்கும்கா அப்டி இங்க வந்தா கொஞ்சோ மிஷின் எல்லா இருக்குங்கா எம்ப்ராய்டிங் மிஷின் எல்லா போட்றது கையோட குடுத்தா போட்டும் குடுத்துருவாங்க கையோட அங்கேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்டின்ட்டு இங்கே வந்துடுறாங்கா
ஒகை ஒகே ம் அப்றோ ரெண்டு பேரு ஒக்காந்து ஸ்டிச் பண்றக்கே ம் ஏதாவது பேசிட்டு அந்த மாரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா கூட அவுங்களுக்கு பெருசா பேர்டனா தெரியாது து ஓ செரி செரி
உம் அதனால பேசமா ஊர்லயிருந்து ஒரு அக்கா வராங்க அதனால அவுங்க அம்மா அப்றோ கட‌ ஓனரு இன்னொரு பொண்ணு வரங்கா
ஆஹ் அதனால ஒரு நாலு போய் சேந்து
ஆஹ் நாலு பேர் சேர்ந்துக்கறாங்கா அவுங் பாட்டல ஸ்டிச் பண்ணிக்கறாங்க அப்புறோ இந்த ஒரு பொண்ணு மட்டு எம்ராய்டிங் போறட்றதெல்லா கரெக்டா எடுத்து குடுத்துட்டுருப்பாங்கா
செரிடா அப்பா அன்னைக்கி கீழ விழுந்தது அடிப்பட்டது செரியாயிடுச்சாடா புண்ணல்லா ஆறிர்ச்சா புண் ஆறிருச்சுங்க்கா ம் பெருவிரல் இருக்குலங்க்கா ஆமா அங்க லைட்டா காயம்மாய்ருந்தது ஆ ஒ ஃபுல்லா பிளாக்காயிங்க்கா ம் மாறி வலிக்குதுன்ட்டே இருக்காருங்கா உள்ள ரத்த கட்டிருச்சோ என்னமோ தா க்கா அவருக்கு நெகமே நார்மலாவே செத்து போன மாரிதா கா ம் ம் ஓ என்ன பண்றதுன் தெரிலங் டாக்டரு கிட்ட போலாமான்ட்டு இருந்தாரு ம்
ம் பின்ன ஒண்ணு வருன் தெரிலேங்க்கா
எஸ் செரிடா ம் வந்துட்டுப் போனப்ப காமிச்சாருங்க்கா ஓகே ஓகே ம் கோ எக்கே மாரி இருக்குக்கா அது தா என்னாச்சு எங்க இருக்க அப்பல என்னு ஒக்காந்த எடத்துலியே ஒக்காந்து பேசு அங்கே‌ தா உக்கான்ட்ருக்கே கா கரெட்டா தா இருக்கு ஆ ம் ஃபேன் ஓடுனா அப்டி ‌ஆகு
ஓ அப்டிங்களா காணா
ஆமா நல்லா ஓடிட்டிருந்ததுங்க்கா எதுக்கு இப்ப ஆஃப் பண்ணி பாரு ஆ ஃபேன் ஆஃப் பண்ணம்ணா அப்றோ வெளிலயிருந்து சவுண்டு கேக்குகு ஓ அந்த பிரச்சன இருக்கா அதா பிகிணிங்லே நா கேட் கேட்ட பின்ன தம்பி என்ன வந்த் அப்றோ
தம்பி தொட்லாடிட்டு இருக்காருங்
அவரு ஆ செரி செரி ஆ டோர் லாக் பண்ணிட்டீயா நீயி ஆமாங்கா ஒகே ஒகே டிபனு அதா சொன்னேன்ல காலையில சிக்கன் செஞ்சேமா அப்புறோ அண்ணா ஒரு லெவன் ஓ கிளாக் மதி சாப்ட்டாரு அதுக்கப்புறோ செரின்ட்டு நாங்க அங்க ஒர்க் ஒரு ஒன் தேட்டி ஆட்டா கெளம்பணுமா செரி அப்படின் சொ சொல்ட்டு அப்புறோ இங்க எடுத்துட்டு வந்துட்டோ எடுத்துட்டு வந்தா அப்றோ இப்ப தோச ஊத்தி குடுத்த மாவு கொஞ்சோ எடுத்துட் வந்துருந்தே செர் மாவுதே பேசது வேண்டா அப்டின் சொல்லிட்டு கொழம்பு மட்டு ஊத்தி சாப்ட்டாரு பாப்பாக்கு ஒரு நாலு பீசு இருக்கு சாப் அப்ற அவ அப்றமா சாப்ட்டுப்பேனா இங்க கெளம்பறக்கு முன்னாடிதா சாப்ட்டாலா செரி செரிங் க்கா அப்புற அப்புறமா சாப்ட்டுக்கறமா எனக்கு பசிக்கல இப்போ அப்டின்னா செரின்ட்டு அங்க ஃப்ரெண்டு வீடு டுக்கு வெளையாட போயிருக்குறா
ம் ம் சேரிங் க்கா
ம் சேரி அப்புற கோகுலுக்கு எப்ப மேரேஜ் பண்லான் இருக்கீங்க ம் ம் அவங்க வீட்டுலஓகே
அவங்க வீட்டு எல்லாத்துக்கு தெரியுகா தம்பிக்கு மட்டும தெரி
ஓ அந்த பொண்ணோட தம்பிக்கு சரி சரி சரி இப்பனா கூட மேரேஜ் பண்ணிக்கிறக்கு ஓகே தா இப்ப அத்த வேற வேண்டாங்றாங்க இப்பத்திக்கு ம் யாரு மல்லி அத்தையா ஆமாங்கா ஓகே ஓ ஆஹ்
அதனால செரி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலீங்க
ஓகே ம் ம் கோகுலும் செட்டிலாவிலிங்க்ளாகா ஒரு டூ இயர்ஸ் டைம் கேக்குறாங்க ஓகே ம் இப்ப அவங்க அந்த ஃபங்க்ஷன்க்கு தான் போய்டு இ ஆ ஆமாங்கா முன்னாடி கட போட்டுருக்காங்கா ஓகே எங்க ஆ இங்க லோக்கலேவா ஆ ஓ ஓகே ஓகே ஆஹ் சரி சரி ஓகே அந்த பொண்ணு இப்ப கூட கேட்டு தான் ம் ம் அப்பறமேட்டு சொன்னது அம்மா இருந்துட்டு மல்லி அத்தட பேசனாங்க ம் ஒரு ஒன் இயராது ஆகட்டும்தான் ஓகே சரி சரிடா ஆஹ் ஆஹ் சேரி வர்ட்டு உடு இப்பென்ன அம்மா ஆ சரி சரி ஆஹ் ம் சரிடா சிண்ணன்ன அவுங்க எங்கயோ ஃப்ரண்ட்ஸ் வராங்கன் சொல்லிட்டு ம்
சேரிங்கா
எங்கோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன் சொல்ட்டு கோயம்த்தூர் போயிருக்கான் உம் சரிங்கா
சேரிங்க்கா ஏங்கா இப்போ எவ்ளோ ஒர்க் பண்றாங்க்கா இப்ப நீங்க போ போற ஸ்கூல்ல
எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னு கேக்குறியா ஆ ஆமாங்க்கா இங்க வந்து வந்து ஒரு தேர்ட்டீன் மெம்பர்ஸ் ப்ரைமரி அது கே ஜி ல இருப்பாங்க லாட்டிருக்குது
சேரி சேரி சேரி சேரி சேரிங்க்கா சேரி சேரிங்க்கா
அப்புறம் ஒரு மூணு நாலு பேர் பார்ட் டைம்ல வேலை செய்வாங்களாட்டு இருக்குதுடா சேரிங்கா உம் உம் சேரிடா உம் அம்மா ஏதா வருவாங்களா
அம்மா நேத்துதான் வந்துட்டு போறங்கக்கா நாளைக்கு வரன்னாங்க்கா அப்புறம் நோம்பிக்கைல ட்ரஸ் எடுக்க போலாம்னு சொன்னாருங்க தம்பி அவருக்கு வேணான்டாரு நா எடுத்து கூடுத்தே ஆவணும்னு சொன்னே எடுத்து தரேன்னார் நாளைக்கு சப்போஸ் கூட்டிட்டு போவாரா என்னன்னு தெர்லிங்கா
ஆஹா எ உங்களுக்கு எதாது கினி கேட்டியா இல்ல நம்பி எடுத்து
உங்க தம்பி அப்டே வாயில வந்துருச்சுனாலு அடுத் தரன்னு நானே இந்த ரெண்டு மாஸ் மா இன்ஸ்டாக்ராம்ல உன்ன பாத் த்து வாங்கித்தா வாங்கித்தான் போராடி இப்போ
எங்க இங்க ம் சத்திரி மெயின் ரோட்ல லோக்கல்லியே ஆ ஓகே ஓகே சரி செரி போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க
ம் ஆ கலெக்ஷன்ஸ் அங்க நல்லாருக்குங் க்கா நானு அன்னைக் அந்த பொண்ணு போனோ ஆ அவ எனக்கு ரெண்டு செட் ட்ரெஸ் எடுத்து குடுத்தா
ஓ சூப்பர் ஆஹா சரி சரி
தம்பி வந்து அங்க அரிப்பம் நோம்பிக்கி அம்மா பண குடுத்தாங்ளா அவரு எடுத்து குடுத்தாருங் க்கா ஹக்கூபா கிளாத்லிங் க்கா ம் அத் நல்லாருந்துச்சுங் க்கா கா சூப்பராருக்குக்கா எனக்கு அதவே போட்டுக்கலான்ட்ருக்குங்
அப்டியா நானு அது எதாது ட்ரான்ஸ்பரண்டாருக்குமோ அப்டிங்கறதுக்காக ஆ ஹா சரி சரி அதா அண்ணாந்துட்டு அப்றோ நா லாஸ் சேர்ரு ஸ்கூல்க்கு ஜாயின் ஆகும்போது எடுத்தது தானடா ஒரு வர்ஷோ அந்த ஆ ஒரு பத்து செட்டு மாரி சேந்துருக்கு அப்ற அதே ரொட்டின்னா மாத்தி மாத் த்தி மாத்தி போட்டு ஒரு மாரி ஃபேட் ஆன மாரி ஆயிர்ச்சா சரின் ஒரு பத்து செட் எடுத்துக்வியமா உடு எடையில அதியு மாத்தி மாத்தி போட்டுகுவியாம்மா
சேரி சேரி சேரி சேரின்கா
கேட்ட அங்க நல்லா இருக்குமா என்ன பாக் ஆம் டின்ட்டு சேரி சேரி சேரி ஆ ஃபுல் செட் மாரி இருந்துட்டா தொல்லை இல்லே இல்ல
புல் செட்டு வேற லெவல் தௌசண்ட் தௌசண்ட் பைவ் ஹண்ரடுங்கா சிக்ஸ் ஃபிப்டி ஃபுல் செட் இருக்குங்கா சிக்ஸ் ஃபிப்டி செவன் ஃபிப்டி எல்லா ஃபுல் செட் இருக்கு அந்த பொண்ணு எடுத்தா சூப்பரா இருக்குங்கா கா ஒரு கிரீன் கலர்ல ஒன்னு எடுத்தாங்கக்கா தம்பிதா எடுத்து குடுத்தாங் கோகுலு காசு அனுப்பிச்சுவுட்டா நானு அவளு தா எடுத்தோ ரொம்ப அழகா இருந்துச்சுங்கா அது அவ போடமாட்டேன்டா அது வந்துட்டுன்னா அம்பர்ல கட் மாரிங்கா ஆனா சைடு்ல கட்டு பஃபூன்கா சூப்பரா இருந்துச்சுக்கா ஆ அப்படிதா சொல்லி குடுத்துட்டா இவ எனக்கு வேண்டாக நா போட மாட்டேன்கா அப்பிடினு எ தம்பியேய் போட்டேதா
போனுண்டா அப்புறோ போட்டங்கட்டி அவளுக்கு அழகா இருந்துச்சு ம் தேச்சிட்டாங்க சேரி சேரி ஓக்கே ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்ப கம்முனு ஆ இல்ல எனக்கு ஸ்கூல் யூசுக்கு தானே
சேரி நீங்க எப்ப வரீங்க வெனஸ்டே வரீங்கோல
வென்னஸ்டே ஸ்கூல் இருக்குல்ல ஃப்ரைடே
ஆ ஃப்ரைடே வாங்க நம் குட்டி கொஞ்சுனேரோ விட்டுட்டு போலா
குட்டி குஞ்சனா யார்ட்ட உட்டுட்டு போறது சிந்தாமணி வருமா என்னானு தம்பி துட்டுட்டு போயிர்லாமா ஒக்கே உம்
நல்லா பொய் எடுத்தா கடக்குது
சரி ஓக்கே உம் சரி பாக்கலா நானு அதுதா நானு யோசிச்சே ஒரு த்ரீ மந்த்ஸ் பாக்கலா கொஞ்சு கொறஞ்சுனா அப்புறோ எடுத்துக்கலாமா இல்ல இருக்கிறதையே நீட் தா
அக்கா நா ஒன்னு சொல்ட்டுமாக்கா நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் கே ஜி தா லாஜ் ஆவிங்க அது இதுக்கு ஏ நீங்க வந்துட்டு தேவயில்லாம
ஆஹ் இப்ப ஒரு அஞ்சு செட்டு மட்டு எடுத்துக்லா மாத்தி மாத்தி போட்டு ட்டு இன்ன மி மிஷின் இருக்கது இருக் குது நானே டக் அடிச்சுக்லாம்ல ஆஹ் அப்டின்தா யோசிக்கிறே
இங்கு நெறையா டிஃப்ரன்ஸ் இருக்குல்லங்க்கா நா வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்றங்க்கா ரெண் ரெண்டு மூணு மூணு இன்ச் எல்லா கூட புடிச்சே
அதாதா அஹ் அது ஒன்னு பிரச்சன இல்ல மிஷின் இருக்குதுல பிரிச்சுவுட்டு அடிச்சா கெடக்குது அவ்ளோதா உம் உம்ஸ் சேரிடா ஆ போய் பாக்லா ஃப்ரைடே போலாமா
ஆ ஃப்ரைடே போலாங்க்கா ஃப்ரைடே போலா இல்ல சாட்டர்டே ரெண்டு நாள் போலாங்க்கா உம் அம்மா வந்து யாரச்சு ஒருத்தவ்ங்க பாத்துட்டாங்கனா பிரச்ன இல்ல உம் இப்ப யார்ட்டயு இருக்க மாட்டேங்குதுங்க்கா வ வாய் அன்னைக்கே நாங்க எங்கயோ போயிட்டு வரோ அவ்ங்கட்ட போறோங்
அதா சொன்னில நா வந்து வந்தன்னைக்கு மேனேஜ் பண்ணவே முடிய்ல கண் ண்ண மூடிட்டு கத்துறா
கத்துறாங்க்கா மா அப்பதா ஃபீட் பண்ணி விட்டு போறங்க்கா மறுடியு அம்மா குடுத்துட்ருக்கிறாங்க பொட்டில ஊத்தி
அதா அதா ஆஹ்
மாளிக் அம்மா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்டிங்கிறாங்க அவ்ங்க அதுங்க்கா எ டுவென்டி தேட்டி எம் எல் லா ஊத்த கங்கிறாங்க ஊத்தனுன் சொல்றாங்க
எச்சா இருக்கு உம் அதா அதா அழுகுறா என்ன பண்றது சேரி டா எப்டியோ நீ லிக்விடா ஃபீட் பண்ணி பழகு ம் கரவ் வழி இல்ல அப்டி பண்ணாதா கொஞ்சோ வெயிட் கம்மியாவா
ஆமாங்க்கா
நம்
ஒன் இயர் வரைக்கு பிரச்சன இல்லைங்க்கா ஆ சேரிங்க்கா பாருங்க பாருங்க்கா